வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாயிருக்கே தோழி நீங்க எப்டியிருக்கீங்க
ஆஹ் நல்லாயிருக்கேன் தோழி சாப்டாச்சா
ஆஹ் சாப்டே தோழி நீங்க சாப்டீங்களா நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா தோழி
ஆஹ் கேக்குது இப்ப
பேசுறது எனக்கு கொஞ்சோம் ஸ்லோவா கேக்குது தோலி
இப்ப கேக்குதுங்களா
ஆஹ் ஓகே பரவாயில்ல இப்போ என்ன சாப் டீங்க தோழி
நா வந்து தோச சாம்பார்
தோசையும் சாம்பாரா பஸ்டு பர்த்
நீங்க என்ன சாப்டீங்க
நான் இந்த பாஸ்தா சொல்லுவீங்கள மக்ரோனி பாஸ்தா அதுதான் செஞ்சேன் தோழி இ மட்டன் போட்டு அது செஞ்சுட்டு டன் எல்லாருக்கும் அதுவே குடுத்துட்டேன்னு தோழி
ஓ நைட்ல எல்லாரும் எல்லாரும் சாப்புடுவாங்க
ஆமா ஆமா நைட் டைம்ல அந்த தோச மக்ரோனி இடியாப்பம் இட்டலி
இல்ல பசங்களுக்கு மட்டு
எல்ல எ எல்லாருக்குமே அதுதான் ஒரே மக்கோணி மக்ரோணி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இந்த பிரியாணி செய்யற சொல்லிய அந் அது மாதிரி செய்வோம் அது எல்லாம் ஆரோ விரும்பி சாப்புடுவாங்க நான் பண்ணேன் எ வீட்டுல அம்மாக்கு ஆமாமா
அந்த மாதிரி செஞ்சுடிங்க ஆஹ் நானும் செய்வேன் ஒயிட் சீஸ் பாஸ்தா இருக்குல்ல
ஆமா
அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கள பிரியாணி மாரி
ஆஹ் ஆஹ்
அது அதை விட எனக்கு அந்த ஒயிட் சீஸ் பாஸ்தா தான் எனக்கு ரொம்ப
அது எப்படி தோழி செய்றீங்க எனக்கு அது செய்ய தெரியாது வீட்ல செய்வீங்களா
ஆஹ் ஆமா
எப்படி செய்யணும் அது நான் இது வரைக்கும் செஞ்சது இல்ல
ஓ மக்ரோணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் எண்ணெய் ஊத்தி உப்பு போட்டு மக்ரோனிய வே ஓரளவுக்கு வெந்தன ரொம்ப ரொம்ப வெந்துருக்காது
எதுல வேக வேக வக்கணு கடாயிலயா இல்ல கூக்கர்லா
ஆஹ் குக்கர்ல்லா வேக விட்டுரு கூடாது
ஆஹ் எப்படி
இல்ல குண்டா சாதம் வெடிக்கிற குஞ்சம் அந்த மாதிரி அதாவது அகலமான பாத்ரத்தல பண்ணா அது வந்து ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம இருக்கும் எண்ணெய் ஊத்தனாலு ஒன்னுடு ஒன்னு ஒட்டாது
சரி அது நம்ம லைட்டா அதுல எண்ணெய விட்டு அது வேக்க விடணுமா
ஆமா ஒரு ஸ்பூன் எண்ண ஊத்துனா போதும்
ஆஹ் சரிங்க தோல்லி அகவே வீட்டு எடுத்துட்டு எவ்வளவு நேரம் விடனும் அது ஒரு - - இப்போ அரை கிலோ மக்ருண நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ நேரம் விட்டா அந்த மாதிரி ககிரும் அது மக்கரோனி
அது வந்து மக்ரோனியோட வே ஒரு ஒரு சைஸ் ஒரு ஒரு ஸ்பிரரிங் மக்ரூனி மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு பழுப்பு மக்கரோனி மாதிரி வரும் அப்புறம் சங் மக்கரோ சங்கு மாதிரி வரும் ந வும் இருக்கு அததுால என்ன் வித -வித மக்கரோனின் ஒரு ஒரு மக்கரோனி
இப்போ அது ரெண்டு இந்த மூக்கு மாதிரி ரெண்டு ஓட்டம் இருக்கும் ா அது பைப்பு மாதிரி
ஓ அதுவா இந்த வியூ ஷேப்ல
ஆஹ் ஆமா ஆமா அந்த மாதிரி இருந்து ரெண்டு ஓட்டை வச்சிருக்கோம் இல்ல மூக்கு மாதிரி
அது வந்து சீக்கிரமா வெந்துடும் அது வந்து நீங்க சீக்கிரமா எடுத்துண்ணும்
உம் சரி சரி
அ வந்து அத பார்த்தாலே நம்ம வந்து ஒன்னோட ஒண்ணும் ஓட்டக்கூடாது ஆனா வெந்து இருக்கணும் லைட்டா
ஹம் சரிங்க தோழி
எடுத்து வடிகட்
அப்றோம் -அப்றோம் என்ன பண்ணணு
நார்மல் வாட்டர்ல ஒரு வாட்டி வாஷ் பண்ணி அத தனியாக வச்சிடுங்க இரு அந்த வடிகட்டியில போட்டு
நார்மல் வாட்டர்ல ஒரு தடவ வாஷ் பண்ணிக்கணுமா அது
ஆஹ் ஆமா இல்லட்டா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு அப்டே ஒரு மாரி கொல கொலன்னு இருக்கு
செரி செரி ஓக்கே
நா வந்து எப்பவுமே எடுத்து அத ஒண்ணு சாப்ட்டு பாப்பே இல்லைன்னா நசுக்கி பாப்பே வெந்திருக்கான்னு அது-அந்தா எனக்கு தெரிய பக்குவோ எத்தன நிமிஷோன்ட்டு எனக்கு சரியா தெரியல
செரி அத நானு அது வேக வெக்கும் போது நானு நீங்க எப்டி சோ நீங்க எப்டி பாப்பீங்களோ அதே மாரி நானு ஒன்னு எடுத்து சாப்புட்டு பாக்குறே
ஆம் என்ன ஊத்திக்கிணு இல்லன்னா பட்டர் நா வந்து பட்டர் போட்டுப்பே உங்ளுக் வேணனா நீங்க எண்ண கூட ஊத்திக்கலா
ஆஹ் செரி ஓகே
என் பட்டர் போட்டு
உம்
கொஞ்சமா பால் ஊத்திக்கிணும்
கொஞ்சமா பால் ஆஹ் செரி
பால்ல வந்து கஸ்தூரி மேத்தியும் கொஞ்ச கான்பிளவர் மாவு கலந்த பாலும் அப்டியே ஊத்திக்கிணு அதுல
அது பால்லேயே கலந்துடணுமா அந்த கான்பிளவர் மா-மாவு கஸ்தூரி மேத்தியு
இல்ல பால் ஃபஸ்ட் தனியா ஊத்திடுங்க
செரி
ஒரு வந்து ஒரு டம்ளர் ஊத்திங்கங்க நீங்க அரை லிட்டர் எடுக்கறதந்தா அதுக் க்கான பால் ஊத்துக்கங்க ஒரு ரெண்டுடம்ளர் ஊத்திக்கிலா ரொம்ப ரொம்ப தேவப்படாது ஒரு டம்ளர் இல்ல ரெண்டு டம்ளர்
உம் செரிங்க தோழி
அந்த மேரி ஊத்திக்கங்க அது இல்லாம கொஞ்சம் பால் ஒரு ஒரு ஒர ஒரு என்ன சொல்லரது ஒரு கொஞ்சோ காலே கால் டம்ளர் பால்ல வந் ந்து ஒரு ஸ்பூன் இல்ல அரை ஸ்பூன் கான்பிளவர் மாவு கலந்துகங்க
செரிங்க தோழி உம்
ஊத்திட்டீங்கன்னா அப்படியே கலருயிட்டே இருக்கணும்
செரி ஓகே கேதோழி
கட்டிப்படும் உங்ககிட்ட ஆர்கானோ சில்லி பிளேக்ஸ் அந்த மாரி இருந்தா போட்டுக்கோங்க
ம் செரி சரி ஓகே
கஸ்தூரி மேதியும் இருந்தா போட்டுக்கோங்க
உம் செரி
அதுக்கப்புறம் நம்ம வடிக்கட்டி வச்சுருக்கோம்ல அது வந்து நல்லா கொஞ்சம் கட்டி பட்ரும் அந்த கான்ஃபிளவர் மாவு போட்ட உடனே அந்த பால்லு
ஓ அப்படியா செரி
கட்டிப்படுற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அப்புறம் அந்த மக்குருனிய எடுத்து அதுல போட்டு நல்லா கிண்டி
உம் செரி
சிம்மள தான் வைக்கணும் பாஸ்ல வச்சிட கூடாது
ம் செரிங்க தோழி
கொஞ்ச நேரம் அப்படியே இது ஆகும் அவங்களுக்கு வேணும்னா சீஸ் நாங்க சீஸ் போம் அந் ஸ்லைஸ் சீஸ் இருக்கு பாத்தீங்களா
ஆமா
அந்த சீஸ் போட்டு அப்படியே மூடி வச்சினீங்கன்னா
ஸ்லைஸ்னா அந்த அந்த மெல் மெலிசா இருக்குமே அந்த மாதிரி தானே
ஆஹ் ஆமா அப்படியே ஆஹ் அப்படி இல்லன்னா சின்ன ச சின்னதா ஸ்யூப் மாரி இருக்கும் அத கூட நீங்க சீவிக்கலாம்
ஆஹ் செரி செரி ஓகே
ஏதோ ஒண்ணு ஆனாலும் அப்படி இல்லன்னா மொசரல கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொசரல சீஸ்
ஆஹ் செரி ஓகே
போட்டாதான் அந்த அது ஃப்ளேவருக்கு நல்லருக்கும் சீஸ் போடாம சாப்புட்டா அந்த அளவுக்கு நான் சாப்டதுல்ல சீஸ் போட்டு சாப்ட்டா செம்ய டெஷ்ட இருக்கும்
சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரியே போட்டறேன்
ஆஹ் அதுல வந்து எதுவும் தொட்டுக்குன் சாப்படுறதுக்குெல்லாம் ஒண்ணும் இல்ல
ஆஹ்
சில்லி பிக் ஆஹ் ஆமா அதுலயே சில்லி பிளேஸ் ஆர்கானோ எல்லாம நம்ம போட்ட மாத்திங்கனா அதுமே நம்மளுக்கு காலம் தரும்
ஓ சரி ஓகே தோழி இது நம்ம சூடு வெ இப்போ நம்ம அதுக்கு மேல சீஸ் போட்டுட்டு நம்ம மூடிணும் மூடி வச்சிருணுமா கொஞ்சம் நேரம்
ஆஹ் ஆமா மூடிடணும்
எவ்ளோ நேரம் அது அது சீஸ் போட்ட அப்பறமா அதுக்கப்பறமா எவ்ளோ நேரம் நம்ம வைக்கிரோம் அது
ஒரு ஒரு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் அப்டியே உறுகிடும் அந்த சீஸ்
ஆமா
உருகிட்ட ஒடனேய நீ அப்டியே திருப்பி போட்டு ஏன்னா நல்லா எல்லாத்துக்கும் அப்டியே கலறிட்டுட்டீங்கன்னா அப்டியே சீஸ் வந்துடும் நான வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் போடுவேன்
செரி
நாங்க வந்து எங்க ரெண்டு பேருக்கு செய்றப்பயே மூணு ஸ்லைஸ் போடுவேன் நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரி போட்டுகோங்க இல்ல உங்களுக்கு
இதெல்லாம் நான இது கொஞ்சமா செய்யும் போதுதானே தோலி அது ஒரு கரெக்டா பதத்த இல்லவரும் ஏன்னா இப்போ எங்க வீட்ல பத்து பேரு அவ்ளோ பேருக்கு பண்ணும் போது
கண்டிப்பா நீங்க பண்ண முடியாது அந்த நீங்க சொன்னீங்கள பிரியாணி பாஸ்தா அது ஈஸி
ஆமா அது ஈசிதான் நீங்க சொல்லும் போது நீங்க இது எனக்கு தெரியுது இத நெறைய பார்த்து செய்ய வேண்டது இதான் இருக்குனு இப்போ இதுவே ரெண்டு பேருக்கு இந்த மாரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் செய்யணும்னா அழகா செஞ்சு சாப்ட்ருலாம் இப்போ நம்ம ஃபேமிலி இன்னிக்கே செய்யணுனா இந்த பிரியாணி ஸ்டைல்ல அந்த மாரி மக்ரோணி வைக்கிறது ஈஸி அது நான என்ன எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா குக்கர்ல விட்டுடுவேன் விசில் ரெண்டு விசில் வந்த உட ஆஃப் பண்ணிடுவேன் அது கரெக்டா நம்ம பிரியாணி தாளிக்கிற மாரி எல்லா தாளிச்சிட்டு விசில் வுட்டா அது கொஞ்சம் நேரத்து நேரத்துல வெந்துரும் ஒரு அர மணி நேரத்துல சமச்சிருவன்
ஆஹா எடுக்க மாட்டேன் அப்டியே குக்கர்ல விசில் விட்டுருவேன் அது நல்லா அழகா வந்துரும் இப்போ ந நெறைய பேரு இப்ப வெஜிடபிள் பிரியாணிலாம் குக்கர்ல இந்த மாரி செய்றாங்கல்ல காலயில அப்டியே அவசரத்துக்கு பண்ணி எடுத்து செரிவாங்க அந்த மாரி நானு குக்கர்ல செய்வேன் ஏன்னா எங்க வீட்டுல அதிகப்படி இந்த மாரி மட்டன் இந்த மாரி பீஃப்ல்லாம் ஆட் பண்றோம் இல்லயா அதெல்லாம் சீக்கிரமா வே க்காது அதனால ஃபர்ஸ்ட் எல்லாம் மசாலாலம் போட்டு மட்டன் போட்டு நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுடுறது விட் விட்டுட்டு அது நான் அதுக்கப்பறமா ஓபன் பண்ணி அத வெந்துருந்துச்சுன்னா அதுக்கப்பறமா அதுல வக்ரோனி அட் பண்ணி மூடி ஒரு சும்மா ஒரு வி சில் வந்தாலே டக்குன்னு ஆஃப் பண்ணிலாம் அப்போவே அது நல்லா முழுசா நல்லாதா இருக்கும் எங்க வீட்டுல அதிக திகமா ரொம்ப முழுசா இருந்தா புடிக்காது கொஞ்சம் லைட் கொ நல்ல கொழஞ்சு இருந்தா அதோட ருசி இன்னும் நல்லா வரும் அப்டின்ட்டு எல்லாரும் விரும்புவாங்க அதனால குக்கர்ல இப்போ ரொம்ப இன்னும் அதிக பேருக்கு செய்யணும்னா பெரிய ஹண்டாலதான் செய்வோம் இப்போ ஒரு நீ இப்ப நாலு அஞ்சு பேருக்கு செய்யறோம்னா ஒரு அரை லிட்டர் குக்கர்ல எடுத்து செஞ்சுட்டா கரெக்டா இருக்கும் இப்போ நான மக்கோண்ணி செஞ்சேன்ல ஆ ஒரு முக்கால் கிலோ மக்கோண்ணி செஞ்சேன் இப்போனா அதே குக்கர்ல தான் செஞ்ச எல்லாரும் சாப்பட்டாங்க அது எனக்கு ஈஸியா இருக்கு தோழி நீங்க சொன்னது கொஞ்சம் கஷ்ட எனக்கு இது கொஞ்சம் ப்ராசஸ் நல்லா பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு க்கு ஆ ஒரு நாள் நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்
இத வந்து நான் நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு கூட நான் செஞ்சிருக்கேன்
ஆ ஆ
அ சாப்பிட்டுருக்காங்க எல்லாரும்
ம் ம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சமைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்ட் டைம் சமைக்கிறேன்னா ரெண்டு பேருக்கு தான் சமைக்கணும்
ஆஹ கரட் தான்
நீங்க எப்டி சொன்னீங்களோ அதே மாரி ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி
உங்களுக்கு வந்து கான்ஃபிளர் மாவு போறதுக்கு விருப்பம் இல்லன்னா நீங்க மைதா மாவா அந்த மாரி கூட போட்டுக்கலாம்
ம் சேரி சேரிங்க தோழி நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் ஒரு நாள் செஞ்சுட்டு உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப நன்றி நம்ம மீண்டும் பேசலாம் வணக்கம்